ஹலோ
ஹலோ
ஆ நல்லாருக்கீங்களா சிஸ்டர்
ஆ நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா
அ நல்லாருக்க
என்ன சாப்ட்டீங்க
அ ரைஸு அப்றோ கத்திரிக்கா கொழம்பு
காலேஜ் போ காலேஜ் போய்ட்டு வந்ட்டீங்ளா
ஆ போய்ட்டு வன்ட சிஸ்டர்
என்ன படிக்கிறீங்க
ஆ நா ஏ ஐ படிக்கிறே
ஓகே
நீங்க என்ன பண்றீங்க
நா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கே பாப்பா இருக்காங்க எனக் ஒரு பாப்பா இரு காங்க ஏஜ் எனக்கு இப்ப தா டுவெண்ட்டி ஃபோரு
உங்களுக்கு இல்லல்ல நா பேபிக்கு கேட்ட
பாப்பாக்கு ஒன் இயர் த்ரீ மந்த் பேபி
ஓ ஓகே ஓகே பாப்பா நாலே க்யூட்டாதா இருக்கு சேட்ட எல்லா பண்றாளா
பாப்பா நல்லா சேட் பண்வா
ஆ ஆ
நீங்க என்ன பண்றீங்க
நா இப்ப சும்மாதா இருக்கே காலேஜ் போய்ட்டு வந்ட்டு
ம் அப்டிங்ளா
ஆ வீட்ல கொழந்தைங்க இருந்தாலே கொஞ்சோ ஜாலியா தான இருக்கு
ஆமா ஆமா பாப்பா ரொம்ப சேட்ட பண்ணுவா
ம்
அதுக்கப்றோ பாப்பாவுக் புடிக்கவே முடியாது பாப்பாவுக் சாப்பாடு குடுத்தா அழ்கி அழுதுட்டே
ஆ
அப்றோ சமாளிச்சி பாப்பாவுக்கு சாப்பாடு குடுக்னு
ம் ஆ ஃபுல்டே ஒர்தர் பாத்துட்டே இருக்கு போல
ஆ அவள பாத்துக்கறதுக்கு ஒரு ஆள் தனியா இருக்கணு
ஆ ஆமாமா கொழந்தைங்கனாலே அப்டிதா அதனால ஜாலியா இருக்கு வீட்ல
ஆ பொழுது போகுறது தெரியாது கொழந்த கூட நம்ம வெளையாடிக்கிட்டு அது பண்றத் சேட்டையெல்லா பாத்து ரசிச்சி
ம்
போய்டு உங்ளுக்கு எப்டி போது காலேஜ் லைஃப்
ஆ எனக்கு சூப்பரா போயிட்டு இருக்கே ஜாலியா
ம்
ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆப்டே போய்ட்டு வந்துட்டு அப்றோ ரெஸ் ட் எடுத்துட்டு ம் அப்றோ வேனா ஒர்க் குடுத்துருப்பாங்க
அது ம் நா பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்குதுங்ளா
அ ஒரு வ சவுண்ட் மட்டு கேக்குது பின்னாடி பேக் ரவுண்ட்ல கீ க் அப்டின் சொல்ட்டு ஆ
ம்
வாய்ஸ் கிளியரா தா இருக்கு ஆனா பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் கேக்குது
அப்டிங்களா இப்ப கேக்குதுங்களா
இப்ப கொஞ்சோ குறஞ்சிருச்சு வாய்ஸ் கொஞ்சோ கிளியரா தா கேக்குது
என்
நீங்க வேலைக்கெல்லா போலையா
வேலைக்கெல்லா போகல சிஸ்டர் வீட்ல தா இருக்க பாப்பா பாக்கணும் இல்லையா ஆ அதனால
டா இருக்குல்ல
ஆ காலையில எந்திரிச்சு சமைக்கணும் டிஃபன் செய்யணும் பாப்பாக்கு சாப்பாடு குடுக்கணும் பாப்பாவ குளி
ஆமா அது பாக்குறதே ஒருத்தர் கரெக்டா இருக்கும்
உம் அப்புறம் நீங்க எதனா டூர் எங்கனா போனீங்களா
ஆ நாங்க போனோம் வெட்டிங் டே இருந்துச்சு
உம்
வெட்டிங் டேக்கு பீச்சுக்கு போனோ
ஓகே
பீச்சு ஆ பீச்சுக்கு போயிட்டு பாப்பாவ கூட்டிட்டு போயிட்டு பீச்ல ஜாலியா விளையாடிட்டு தண்ணில என்ஜாய் பண்ணிட்டு வந்தோ
ஆ ஆமா ஆமா பீச் ஆ இப்ப காலேஜ்ல கூட்டிட்டு போனாங்க மூணாருக்கு போயிட்டு வந்தோ கிளைமேட்டு சூப்பரா இருந்துச்சா நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு் டீ எஸ்டேட்லா போனோம் அப்புறம் நிறைய டூரிஸ்ட் பாட்ஸ்க்குல்லா போனோ சூப்பரா இருந்துச்சு அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனு அதனாலே உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கு ஜாலியா அப்படின் சொல்ட்டு
ஜாலியாக இருக்கும்
ஆ அப்படி போம்போதே பஸ்லே வைபுதா அ பாட்டு எல்லா போட்டு ட்டு டான்ஸ் பண்ணிட்டு
ஆ
ஏ சூப்பரா இருந்துச்சு
நீங்க அங்க என்னென்ன போயிட்டு பேஸ் பண்ணீங்க
அ அதாவது எப்படி நைட்டே கிளம்பிட்டோம் நைட் அதாவது ஃபுல்லா டிராவல் தா நைட்டு ஃபுல்லா காலையில போயிட்டு ரீச் ஆயிட்டோம் அங்க வந்து கேரளால ஒண்டர்லா போனோ
ல வொண்டர்ல போனோ ஃபுல் டே வொண்டர்லாலே ஜாலியா இருந்துச்சு விளையாடிட்டு வாட்டர் ரைட்ஸ்ஸு அப்புறம் ட்ரை ரைட்ஸ்ஸு எல்லா போனோம்
ஓகே
அப்புறம் அந்த டே முடிஞ்சிருச்சா நெக்ஸ்ட் டே வந்து மூணாறு மூணாறுலயே டூரிஸ்ட் ஸ்பார்ட்ஸ் எல்லா நிறைய இடத்துக்கு எடுத்துட்டு போனாங்க
உம்
ஆ அப்புறம் டூ த்ரீ டேஸ் இருந்துட்டு அப்புறம் வந்துட்டோ
அதுக்கப்புறம் நாங்க வண்டலூர் ஜூ போனோம்
உம்
வண்டலுர் ஜூல போய்ட்டு அனிமல்ஸ்லா பார்த்துட்டு பாப்பாக்கு காமிச்சுட்டு செல்ஃப் ஃபீலா ஃபோட்டோஸ்லா எடுத்துட்டு
ஃபோட்டோஸ் எல்லா எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வளர வளர காமிக்க இருக்கு போது நல்லாருக்கு அவர் பண்ற சேட்டை வீடியோஸ் இதா எல்லா
அண்ணாங்கு அப்பா அம்மா எல்லா நல்லாருக்காங்ளா
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
எல்லார் நல்லாருக்காங்க பாப்பா நானு ஹஸ்பண்ட் மூணு பேரு
ஓகே ஓகே
எல்லாருக்குதா
ம் ம் என்னாது சாப்ட்டீங்ளா
சாப்ட்டாச்சு தயிர் சாத உருளக்கெழங் பொரியலு சம்மர் டைம் இல்லையா சம்மர்ல ஒன்னு முடில
ஆமா வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியதா இருக்கு இங்க கூட
அதனாலதா வந்து தயிர் சாத சாப்ட்டுட்டு இருக்கோ
ஆ சரி சரி
மார்னிங்ல டிஃபன் மதியொ தயிர் சாத ஈவ்னிங்ல தோச
எல்லாரு வீட்லயு மார்னிங் இட்லி ஆ நைட்டு தோச தா ஈசி
சப்பாத்தி ஒரு சில டைம்ல செய்வோ
ஆ
அப்பொ பழகிடுச்சுல என்ன பண்றது சாப்ட்டு
ம்
அதுதா
அப்ற உங்க ஸ்கூல் காலேஜ் டேஸ்
மார்னிங் ஃப்ரண்ட்ஸ்ஸு ஃப்ரண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண நானு
ஆ
சாப்டிட்டு மேம் மேம்க்ல்லா நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றது டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண சொன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாலியா ஃப்ரண்டு கூட நல்லா பேசுறது
ம் ஒரு சமத்து புள்ளயா இருந்துருக்கீங்க
பழகிடிச்சு அது
ஆ சரி சரி
காலேஜ் லைஃப்லயு நல்லா உமன்ஸ் காலேஜ்ல படிச்ச
உமன்ஸ் காலேஜ்னா சொல்லவே தேவைல்ல சும்மா ஜாலியாதா இருந்துருக்
ஆமா ஆமா நல்லா நல்லா பாட்டு டான்சு எதாச்சி ஆனுவல் டே வப்பாங்க
ஆமா ஆமா யாடு
அதுதா டான்சு நல்லா நல்லாருக்கு
நா படிச்சது வந்து கோ எட் தா கோ எட் ல இப்ப கல்ச்சுரல்ஸ் வந்தாலே ஒரு செவரு மாரி கட்டிடுவாங்க அது அந்த பக்கொ நீங்களா ஆடிங்கடங்க நீங்கல்லா இந்த பக்கொ ஆடிங்கடங்க அப் ஜினு
அப்டியா
ஆ அது ஸ்ரிட் காலேஜு நா படிச் சது அதுனால நோ டாக் பாய்ஸ் கூடலா அப்டின்னு
சிது எங்கம்மா ம் நா படிச்சது உமன்ஸ் காலேஜ் இல்லியா அதுனால நல்லா ஆட் டம் போட்டுட்டு நல்லா டான்ஸ் தா ஹலோ
ம் ஜ ஜால் ஆ கேக்குது கேக்குது கேக்குது சிஸ்டர் ஜாலியா இருந்திருக்கீங்க
நல்லா லைஃபு நல்லா என்ஜாய் பண்ண
ஆ சரிங் சிஸ்டர் நல்லா ஒரே ஒரு வாழ்க்க என்ஜாய் பண்றதா
ஹ் ஹ்ம்
ம் அப்றோ சிஸ்டர் பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கா
பாப்பா தூங்குறா
ஓ தூங்க வச்சுட்டீங்ளா ஆமா
ஆ மதியோ சாப்பாடு குடுத்து தூங்க வச்சாச்சு பாப்பாவ
ம் ம் அப்றோ பாப்பாக்கு என்ன சாப்பாடுலா ஊட்ட ஆரமிஸ்டீங்ளா இது ரைஸு அந்த மாரி கேரட்
ஆ கேரட் ரைஸ் குடுப்ப பாப்பாக்கு தயிர் சாதோ குடுப்ப
ம்
அப்றோ பாப்பாக்கு ரச சாதோ குட்டி குட்டி தோச அந்த மாரி கொஞ்சோ கொஞ்சமா ஆட் பண்ட்டே வர அப்டியே
ஆ ஆமா ஆட் பண்ணுங்க எல்லா இப்பயே ஹெல்தியா கொஞ்சோ ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள்ஸ்லா ந கொஞ்சோ ஆட் பண்ணிக்குங்க நல்லா வெய்ச்சுட்டு ஸ்மாஷ் பண்ணிட்டு குடுங்க
அதுதா அதுதா ஏனா அவுங்க இப்போ கொஞ்சோ கொஞ்சோ ஆட் பண்ணாதா கொஞ்சோ வளர வளர சாப்டுட்டே இருப்பாங்க
ஆமா நீங்க இப் ஃபஸ்ட்ல இருந்தே குடுக்கலனா அப்றோ சாப்டவே ஸ்கூல் போனானா எல் கே ஜி யு கே ஜிலா போனா அப்றோ சாப்டவே மாட்டா
அதுதான்
இப்பவே லைட்டா அந்த ஸ்வீட்ஸு அந்த கேரட்லா வந்து எல்லா கொழந்தைங்களுமே சாப்டுவாங்க அதுனால வெய்ச்சு ஸ்மாஷ் பண்ணி அப்டியே ரைஸ்ல கலந்து அப்டி குடுங்க ஆ செரிங்க சிஸ்டர் பாருங்க
ஆ செரிங் சிஸ்டர் எனக் கால் வருது
ம்
ம் வெய்கிஸ்ட்